எப்டிருக்கே
நல்லாருக்கே அலோ நல்லாருக்கே நீங்க எப்டி ருக்கீங்க
ஆ நல்லாருக்கே என்னா பண்றீங்க
யாரது நா பேசுறது கேக்குதா க்ளியரா இருக்கா
ஆ க்ளியராருக்கு
ஆக்சுவலி நா வந்துட்டு ஊருக் போலா அப்டின் சொல்லிட்டு காலேலந்து பிளான் பண்ணிக்கிட்ருந்தே
அது செரி
ஆனா போலா போலா போலா போலான் அப்டியே போய்ட்டு இப்போதா கெளம்னே எப்படா காலேல பதினோர் மணிக்கு ப்ளான் பண்ணது
அது செரி இப்பதா வந்து கெடச்சிருக்கு நேரம்
இப்பதா வந்து நேரோ ஏய் என்ன பண்ணனே தெரியல தென்டமா தா இருந்தே காலேலருந்து ஆனா எ துமே பண்ணல ஆனா என்ன ஏ இவ்ளோ டைம் போச்சுனே தெர்ல
அது செரி
சேரின்ட்டு ஒரு வழியா இப்பதா வந்தா இவ்ளோ நேரோ பஸ்சு கெடைக்கல செரின்டு பஸ்சு இல்லனு சொல்லி ட்டு இப்பதா ஒரு ஆட்டோ வந்துச்சுன் ஆட்டோல ஏறி இப்பதா எறங்குனே மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நா சீர்காழி தெரியுமா
ஆமா
அங்க நா ஊருக்கு போலா ஆக்சுவலி இந்த சைடு ஒரு பிரெச்சன ஒண்ணு என்னன்னா புத்துஸ் நியூஸ் பாத்தீங்களா புத் புத்தூர்ல வந்துட்டு ரெண்டு கொழந்தைங்க வந்துட்டு எறந்துட்டாங்க ஸ்கூல் பஸ் ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ல வந்துட்டு ஒரு கொழந்தைய ஏத்தி வுட்டுட்டு இவுங்க கெளம்பிருக்காங்க பேரண்ட்டு
ஓகே
பின்னாடிலருந்து வந்து ஏதோ ரெண்டு கொழந்தைங்க ஓடி வந் துச்சா என்னா பண்ணுனுச்சுன் தெரில பஸ்ஸு வந்து அந்த கொழந்தைங்க மேலேறி ஸ்பாட்லே அவுட்டு போல அதுனால சீர்காழி புல்
போராட்டமா இருக்கா
ஆ பஸ் எதுமே இல்ல நா நல்லா நேர பாத்தே ஆக்சுலி இப்பதா ஆஃப்னாரா தா இது ஸட்ரைக் நடக்குது போல
ஓ இப்ப நடந்ததோ கால்ல நடந்ததா
ஆக்சுலி இப்ப அது ஆக்சிடென்ட் காலைல
ஆமாம்மா சென்ட் ஆஃப்
வந்துட்டு இப்பதா ஸ்டைக் ஆரம்பிச்சிருக்காய்ங்க
ஓ
பஸ் ஸ்டாண்டு் ஃபுல்லா கூட்டமா இருக்கு
ம்
ஒரு பஸ்ஸ கூட காணோ உள்ள ஒரே காலேஜ் பஸ் இந்த மாரிதா இருக்கே தவிர வேற எந்த அவுட் போஸு ப்ரைவேட் பஸ் எதுவுமே இல்ல
சேஃப்டியே இல்லல்ல
அதுதா அதுதா இ இது வந்துட்டு யார் மேல மிஸ்டேக்கு இதுல சொல்லவும் முடில
ஆ ஆமா
கொழந்தைங்க ஓடி வந்துச்சுன்னா அது அதுங்க மேல நம்பளால கொற சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்றது
இல்ல எல்லாமே அந்த இங் ஆமமாக் கண்டிப்பாம்மா இன்சிடென்டுங் ஆ ஒரு ஆக்சிடென்டுங்கறது எதர்ச்சியா நடக்குறது தான அது யாரையுமே சொல்ல முடியாது தானம்மா அவுங்க குறுக்க வந்துட்றாங்கங்கம்போது இவுங்க ஆமா
டைம்ல அவுங்க வந்துட்டு இப்ப அவுங்களையு நம்ம கொற சொல்ல முடியாது ஏன்னா அவுங்களுக்கு எவ்வளவோ வேல இருக்கு அந்த செகண்ட் அவுங்கள விட்டுட்டு அவுங்க திரும்பி பாத்துருக்கலா அந்த இந்த கண்ணிமக்கிற நொடியில வந்துட்டு என்ன வேணா நடக்கலான்றத வந்துட்டு இது மூலியமா கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலா அந்த மாதிரி
ஆ சொல்லுங்க
ஆ இப்போ இப்ப எழ ப்பு வந்துட்டு அவுங்களுக்கு இத இத யாராலயுமே ஈடுகட்ட முடியாத ஒரு எழப்பு இது
கண்டிப்பா
இப்ப இவுங்க ஸ்ட்ரைக் பண்ணி மட்டு இதுக்கப்புற ஆக்சிடென்டே லைஃப்ல நடக்க போறதில்லையா இல்ல
ஆ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ எப்போ கொண்டு வராங்களோ அப்பதா முடியு இங்க மோஸ்ட்லி அப்டிதான
அத கஷ்டமா இருக்கு நமக்கும் அது இல்லாம இல்ல இப்போ இதனால இப்போ அது எந்த பஸ்ஸுமே இல்ல ஸ்கூல் பஸ்ஸ தாண்டி அவுட் பஸ்ஸுமே எதுமே இல்ல ப்ரைவேட் பஸ்ஸு இல்ல கவர்மெண்ட் பஸ்ஸு இல்ல பஸ் ஸ்டாண்டே எம்ட்டியா இருக்கு ஜனங்க மட்டு கூட்ட கூட்டமா நிக்கிறாய்ங்க நீங்களு எங்கருந்துறா வந்தீங்க
ம்
இல்ல ஒரே குட் டி சந்து ஒண்ணு வரு அந்த சந்துலல்லா வந்துட்டு நம்மளா போனா மட்டுந்தா கூட்டோருக்கு
இப்போ அ இப்போ ரஷ்ஷாருக்கு
இப்ப ரஷ்ஷாருக்கா அவ்ளோ இப்ப என்னால நடக்கிறவுங்களுக்கு வழி கெடையாது உள்ள நகரவு முடில அவ்ளோ கூட்டோ
ம் வந்து சேருங்
டே இன்னிக்கேவா கூட்டோ எப்பர்ரா வந்ததுன்ற மாதிரி அவ்ளோ கூட்டோ
ஆமா
நீங்க என்ன பண்றீங்க
நா கொழந்தை கொழந்தைய வெச்சிட்டு இருக்கேன்
மேரிடா
அ மேரிட் தாம்மா ஒரு பாய் பேபி இருக்கு த்ரீ யேஸ் ஆகப் போது
ஓகே ஓகே ஸ்கூல் சேக்கலா
சேக்கலமா இப்பதா வந்து மூணு வய்சு ஆகுது வர இந்த மாசந்தா பனண்டாந்தேதி
ஓ ஓகே ஓகே ஓகே
சோ வந்து ஐடியா பண்ணுவோ ஒண்ணு வந்து இந்த வி ஜயதஷ்மி வந்தா சேப்போ இல்லாட்டி ஆஃப்டரு ஒன்டு ஒன்னியர் போத்து அ அடு நெக்ஸ் டியர் பாத்துக்லா அப்டின்னு
ம் அதுவு கரெக்ட்டு தா
மெச்சூர்டு வந்தா ஏமா அவசரப்பட்டுகிட்டு படி
கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா பொறுமையாவே பொறுமையாவே சேத்தா ஆ இப்ப இருக்குற பச ங்ளெல்லா ப்ரீ கே ஜி னு ஒண்ணு போட்டு எல் கே ஜி யே அதிகோ இதுல ப்ரீ கே ஜி வேற
நம்ம வந்து தாய்ங்கிறது வந்து புள்ளைய வந்து கேர் பண்ணிக்கிறது தா அது வந்து நம்மலாட்டி முடிலன் சொல்லிட்டு நம் நகத்தீர கூடாது வெளில
கரெக்ட்டுதா
அத வந்து ஃபேஸ் பண்ணணு எல்லாமேதா முடியுங்குறதுனால தான கடவுள் நம்ப்ளுக்கு தந்திருக் காங்க சோ வந்து எல்லாத்தியு அக்சப் பண்ணிட்டு நம்ப வந்து இது பண்ணிக்க வேண்டியுதா கேர் எடுத்துக்குட்ட அவ்ளோ நன்ம நம்பளுக்கு அந்த ஒரு பேபி கேருங்கிறது ரொம்ப கஷ்டமானதுதானே எப்டி சேட்ட பண்ணுங்க அதெல்லா அதெல்லா வந்து நம்ப இது பண்ணிக்கிணு ரொம்ப அனுபவமா நல்லா அக்செப் பண்ணிக்கிணு
பாத்து நெரஞ்சது உண்டு
ஆமா அதுவு நம்ப வந்து சாதார்ணமாதா போய் ட்ருப்போ நம்ப வீட்ல உள்ளவங்கல்லா போட்டு அந்த பேபி மேல வந்து கேர் பண்ணிக்கிட்டு வெளில அழச்சிட்டு போயிட்டு நம்பளுக் கதுல டென்ஷன் ஏரு அது ஒண்ணுதா அதுதா கஷ்டமா இருக்கே இதுக்கு ஸ்கூலுக்கே அனுப்பிறுக்லாமான் தோணு அ ம்
செரி உடுங்க பொறுமியா சேருங்க ஒன்னு ப்ரெச்சன இல்ல யாரு கேக்க போரா அவன் படி எல் கே ஜி லேயு அதே ஏ பி சி டி தா யு கே ஜி லேயு அதே ஏ பி சிடி தா
நா டெரெக்ட்டா யூ கே ஜி கூட சேக்கலானு பாக்குறே பாப்போ என்ன சு ஸ்கூல்லன எந்த ஸ்கூல்ல எப்டி என்ன சொல்றாங்கன் பாப்போ
ஆ ஆ
அதுக்கு தகுந்தா போல பாத்துர்க்க வேண்டியதா நீங்க எப்டி நீங்க என்ன செஞ்சுட்டுருக்கீங்க
ஓகே ஓகே பொறுமையாவே சேறுங்க ஒ இல்ல
ஆமாமா நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என் எப்டி மெரிட்அ
இன்ஜினேயரிங்க்கு மெரிஜ்லா ஆல
சிங்குள்ளா
சிங்குல் தா சிங்குல் தா
உம் என்ன படிச்
நான் வந்து டிகிரி பி முடிச்சேன் பி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸா
ஆ பி இ கம்புயூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சே பி இ பி இ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்
இன்ஜினேரிங்கா ஓகே
ஆ இன்ஜினேயரிங் இன்ஜினேயரிங் முடிச்சுட்டு வீட்டுலதா இருக்க
ஏ வீட்ல இருக்கீங்க இன்ஜினேயரிங் முடிச்சுட்டு வெள்ள போங்க ஒர்க் பண்ண போங்க
கொஞ்ச ஆக்சுவலி இப்பதா நா வீட்டு கே வந்த அக்சுவலி குவிட் பண்டு இப்பதா ஒரு சிக்ஸ் மன்த் ஆகுது சிக்ஸ் மன்த் செரி வீட்ல இருக்கோமே அப்டின்னு சொல்லிட்டு சும்மா அப்டியே பாத்ததுதா
இன்ஜினேயரிங்ல எந்த எந்த எந்த செர்க்களுமா
கம்புயூட்டர் சைன்ஸ்
ம் அப்போ உங்களுக்கு ஏத்த ஜாபு தா இது ஏ ஐ
ஆ ஆமாக்கா நா வந்து ஏ ஐ, ஏ ஐ அந்த லைன் கெடையாது இது நார் நம்ப கம்பியூட்டர் சயின்ஸ் இப்பதனாக்கா அந்த ஐ டி இதெல்லா கொஞ்சோ பெருசா வெள்ல வந்துச்சு அது முன்னாடில்லா கம்பியூட்டர் சயின்ஸ்னா வெறு கம்பியூட்டர் சயின்ஸ் மட்டுதா அந்த மாதிரிதா இப்ப ஏ ஐ டரது ஒரு டாபிக்கா மட்டு தா இருக்கூ ஒரு புக்கா ஒரு சப்ஜெக்ட் டுதா இருக்கூ எனக்கு வந்துவிட்டு ஏ ஐன்றது ஒரு ஃபோர்த் செம்லயோ ஃபிப்து செம்லயோ ஒரு சப்ஜெக்ட் டா வந்துச்சு பிப்து செம்ல
உம் ம் ம் இப்பதானே வந்துச்சுமா
ஆ இப்போதா அது ஒரு கோர்ஸாவே கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு போஃபர் இயர்ஸவெ
ஆமா ஆமா கண்டிப்பா அ ஏனா அத டி எல்லாமே முடியுது எல்லாமே பண்ண முடியுது சோ வந்து அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
ஆனா இப்ப வந்துட்டு எல்லா ஏஐ, சாட்ஜிபிடி, ஜெினி இதுலதா ஓடிக்கிட்டுருக்கு மனுஷங்களுடைய இதுவே யூஸ் ஆகாது போல
ஹ ஆனா ஜாலிய தா இருக்கு சாட்ஜிபிடிட்ட போய் ஏதாச்சும் கேட்டணும வச்சுக்கோங்கலே அது பண்ணி தர்தா த்தியாசமா சோ வந்து ஃபண்ணாதான் இருக்கு
ஆவ
ம்
போக இப்ப நமக்கே ஒரு டவுட்னாலுமே அதா நமக்கே ஒரு டவுடன இப்ப அது கிட்ட தா கேக்குறோ
இன்னு கொஞ்ச நாள்ந்தா காசு ஆயிடு அதுக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதா
இப்பயுமே அது ஆயிடுச்சுன் தா நெனைக்கிறே இப்போ இந்த சார்ட் ஜி பி டி கிட்ட இப்போ வந்து நீங்க ஒரு வ எதாவ்து ஒரு அஞ்சு கொஸ்ஸீன் தா கேக்க முடியுன் நெனைக்கிறேன அதுக் உரவு கேட்டா அதைட்டு லாகின் பண்ண சொல்லு வித்தவுட் லாகின்ல நம்ம பண்ணிக்கலா
ம் ஆமா ஏதோ ஒண்ணு வருதுதா ஆண்ணா உங்களோட இது முடிஞ்சிருச்சி
ஆ டொன்டீஃபோர் ஹவர்ஸ் சொல்லிட்டு வருதா
ஆமாமா கண்டிப்பா
இப்போ வந்து டொண்டிஃபோர் ஹவர்ஸ் ஆ டு்வெண்டி ஃபோர் டுவெண்டி த்ரீ ஹார்ஸ்கு அப்பொறந் தா வந்துட்டு நம்மளால அதை வந்துட் யூஸ் பண்ண முடியுது
இப்போ வந்து மக்கள் எடத்துல இதுல எப்பிடி யூஸ் பண்ணப்படுது அப்டிங்கறத நம்மளுக்கு இது குடுக்கறதுக்காக தா இது பண்ணியிருக்காங்க ஃப்ரீயா வுட்ருக்காங்க எப்டி யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ண முடியுது அவுங்க அவுங்களுக்கு புரியுதான்ங்கிறது இனிமேல வந்து காசா போயிடு இன்னு அட்வான்ஸா போயிருக்கு
இப்போ இவுங்களுடைய ஃபஸ்டேஜ் வந்துட்டு லாகின் பண்றது ஜிமெயில் லாகின் பண்றது
ம்ம் கண்டிப்பா
செ அடுத்த ஸ்டேஜ் தா வந்துட்டு பேமெண்ட்டு
ம்
எல்லாத்துமே ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப இதுவா தான் கொண்டு வர்றாங்ய
ம் ஆமாமமா மக்கள் இடத்துல ரீச் ஆகுதான்னு பாக்கணுல்ல எடுத்தொனே காசுன்னா யார் வரு அய்யா காசு கேட்டா எடுத்தோன்ன காசு கேட்டா யாரு விரும்புவா
பாப்போ னா போட்டினா எவ்ளோ தூரம் போது
ம் யார பாக்கறதுக்காக போயிருக்கீங்க யார பாக் பாக்குறதுக்காக போயிருக்கீங்க
இல்ல ஆக்சுவலி இப்போ எங்க வீட்ல ஒரு பூஜ ஒண்ணு வச்சாங்க
ம்
பாப்பு ஒரு நிம்ஷொ
ம் ஓகே ஓகே